ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங் ஆ நல்லா இருக்கேன்ங்க
வீட்ல நல்லா இருக்காங்களா
ஆ வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட் லங்க
ட்டுல எல்லாரும் நல்லா இருக்கறாங்கங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இப்பதான் சாப்புட்டு வந்து படுத்தே நா சாப்புறது ஃபுல்லாவே ஜங்க் ஃபுட்டு
அப்டி
ஆமாங்க ஆமா என்ன பண்றது நம்ம ஒரு வேலைக்கு வந்துட்டோம் வீட்டெல்லாம் விட்டு நிக்கும் போது ஜங்க் ஃபுட்டு தானேங்க ஜாஸ்தியாக எடுத்துப்போம் என்னே தெரில ஜங்க் ஃபுட் எப்பவுமே சாப்பிடக்கூடாது எனக்கே தெரியும் பட் இருந்தாலுமே ஜங்க் ஃபுட்டோட நம்மளே நானே புஷ் பண்ணி போய்க்கிறேங்க என்ன பண்ணுறது
யோ ஜங்க் ஃபுட்ல்லா சொல்லாதீங்க இப்பத்தான் எங்க சொந்தக்காரங்க வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தா எனக்கு கால் பண்ணி பேசு னாங்க அவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு அவுங்களுக்கு ஒட ம்பே ஒத்துக்கீலிங்க என்ன ஆச்சுன்னா அவுங்க ஹாஸ் பெட்ல போயி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுங்களாமா
ஓகே ஓகே புரிஞ்சுது புரிஞ்சுதுங்க
ஆ அப்புறங்க நீங்க வந்து எப்டி அதெல்லாம் கம்மி பண்ணலான்ட்டு இருக்கீங் க நீங்க எங்க இருக்கீங்க ஸ்டே பண்ணிருக்கீங்களா எங்காச்சு
ஸ்டே பண்ணியிருக்கேங்க ஹாஸ்டல் மாரி ஹாஸ்டல்ல ஒரு வீடு மாரி பிஜி வீடு மாரிங்க
அப்டிங்களா செரி செரி அப்ப நீங்க என்ன சின்ன சின்ன ஐட்டமா டிஃபன் ஐய் தங்கற மாரி சமைச்சு சாப்புடலாங்கள
ஆமாங்க ஆன டைம் கிடைக்கிறதுயில்ல நமக்கு டைமுக்கு தகுந்த மாரி தானங்க செஞ்சு சாப்பிட முடியும் கால நேரத்துல இப்ப ஆபீஸுகெல்லாம் போச்சுன்னா சாப்பிட முடியாதுதில்லிங்க
ஆமாங்க ஆமாங்க அது என்னு உண்மை தாங்க
தெரியலிங்க பாக்கலாங்க மொத்தத்துல இப்டியே போச்சுன்னா உடல்நிலை சரில்லாம தான் போகுனு தெரியுதுங்க பட் இருந்தாலும் நல்லாதா இருக்கணும் எப்டியாச்சும் அவாய்டு பண்ற ட்ரை பண் ட்ரை பண்ணனும் ஏன்னா அதோட ஃபுட்டு டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டேனு நெனக்கிறேங்க நானு அதனால தா பெரிய பிரச்சனையா இருக்குங்க
நீங்க வந்துட்டு எப்டின்னா வந்துட்டு நீ வந்து ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகாம உங்க ஹெல்த பாத்துக்கிட்டினா அது இப்ப உங்களுக்கு எதுவும் தெரியாது இனி கொஞ்சம் பெருசா
ம் ம் புரியுது புரியுதுங்க ஆமா அப்ப தா பெரிய ஆபத்தாவரு இப்ப வரைக்கு பரவாயில்லிங்க
ஆமாங்க இப்ப வந்து உங்களுக்கு இருக்குறது கொஞ்சோ யங் ஏஜா இருந்துச்சின்னா ஒண்ணு பாதிப் போ அவ்ளோ சீக்கிர காட்டாதுங்க உங்க ஒடம்புல ஆமாங்க ஆமாங்க
இப்பவே இப்புடின்னா சுகர் டயபெட்டிடு ப்ரெஷர் இதெல்லா வயசான காலத்தில வருதா நெனைக்கிறே ஏன்னா திங்கிறது ஃபுல்லாவே ஜங்க் ஃபுட்டு நம்ம சாப்புறதுல பாதியே வெஷ சாப்பாடுதானுங்க
அ ஆமாங்க இப்ப எங் எங்கங்க ஒழுங்கா எதுவுமே பராமரிச்சி நமக் க்வரது இல்ல இல்லிங்களா அவ்ளோ பூச்சி மாத்திர பூச்சிமா ஆமாங்க ஆமாங்க
டப் மீன்ஸ் ஒருத்த இப்ப காட்டுக்கார பூச்சி வராம இருக்க அடிப்பா இன்னி ஒருத்த அது கெட்டு போகாம இருக் க்கற் அடிப்பான் கடைக்கார அது எப்பிடியாச்சி கொஞ்சோ மாரி ஃரெஷ்ஷா இருக்குற வேண்டி அடிப்பா ஒரு ஒருத்த ஒரு கிட்ட தட்ட ஒரு பத்து கோட்டிங்கச்சி பூவ பூச்சி மருந்து அடிச்சிதா நம்ம கிட்ட தரானுங்கக
ஆமாங்க ஐயோ இந்த வேற சேரி இதுலதா நமக்கு சாப்பாட்டுலதா இருக்குனு சொல்லி பழத்த வாங்கி சாப்
ஏங்க பழத்திலியு அதாங்க ஏன்னா ஹைபிரட் தானாங்க இப்ப நெறைய கெடைக்குது இப்ப எங்கிங்க நாட்டுக்காய் வச்ஜி வளத்தி அத குடுத்து அது அப்பிடியே குடுத்தாலுமே இப்ப அது நியாய வெலைக்கு போகாதுங்க அணியாய வெலைக்குதா எல்லாமே கேட்பாங்க இப்ப ஹைப்பிரட்டா இருந்தா டக்கு டக்குனு போகுது மாசத்துக்கு ஒர் பத் த்து தாரு இருவது தாருனு எறக்கலா ஆனா ஒருஜினலா வாழ வரதுக்கு கிட்டத்தட் ட் ஆறே ஏழு மாசோ ஆகுங்க அது கன்னுவிட்டு பூ வந் த்ததுக்கு அப்புறோதா காய் வரு பட் இப்ப பாருங்க பூ கூட வர் பாது டக்குன்னு காய் டக்குன்னு வந்துரு அது பழமாச்சி சாப்பிட்டாச்சி உயிருக்கு போச்சி
ஆமாங்க என்ன பண்றது இத விட என்ன கொடுமனா நியூஸ் ஸ்ல நா பாத்தங்க மாங்காய் இருக்கல்ல ங்க அந்த மாங்காய வந்து டே ஒரு ஒரு கூடைக்குள்ள வச்சிட்டு அந்த எதோ ஸ்பரே மாரி எதோ அடிக் க்கிறாங்க அடிஸ்ட்டு காத்து போகாம ஏ காத்து போக மூடி வச்சறாங்க அது அப்டியே சீக்கிரமா அடுத்த நாளே ஒரே நாள்ல உங்களுக்கு அந்த ப மாங்காய் மாம்பழமா மா
ஆமா நம்ம தப்புதானுங்க சொல்லனு அவங்க எதுக்கு எதனாள நம்ப இது அடிக்கிறாங்க நம்ம இதே ஒரு எலி கொத்த மீன்ஸ் ஒரு பூச்சி எதாச்சி ஒரு குருவி குத்தனதா நம்ம சாப்ட மாட்டோம் இல்லைங்களா ஆ ஏதாச்சி நல்லா பல பலன் இருந்தாதா நம் மக்களா இருந்து நம்மளே அத தான் சாப் புடுவோ அதத்தா விரும்புவோங்க ஐயோ ஃப்ரெஷா இருக்குதா அப்டி நெனச்சாலு அது ஃபிரஷா இருக்க வேண்டி அவனுங்களே என்ன பண்ணானுங்கனு பின்னாடி இருக்கறவ நம் அவுங்களுக்கு தா தெரியும்
ஆமாங்க
இங்க என்னதா பண்றதுனே தெரியலீங்க அப்டியே ஒரு ஒரு ஜங்க் ஃபுட்டு ஃபுட்டு இல்லாம ஆகறது இந்த மாரி எல்லாமே வந் துட்டுருக்கப்ப ஹெல்தியான ஃபுட்டே கெடைக்கிறதில்ல எல்லா பக்கம் ஒரி ஒரு அம்ப எழுவது பர்சன்டேஜ் மட் ஃபுல்லாவே ஜங்க் ஃபுட் அந்த முப்பது பர்சன்டேஜ் ஏதோ இப்போ உடல்நெலையெலா சரியில்லாதனால வீட்ல இருக்கிறவங்களா சமைச்சி குடுக்கறாங்க அவுங்கவுங்க பாட்னர்ரக்ஷஸ்க்கோ இல்லைனா அவங்க அம்மா அப்பாக்கோ அவங்க நல்லா இருக்கணுன் சொல்லிங்க எங்க கெடைக்கதுங் மொத மொதலி எல்லா திறகு வார சாம குதிரவாளி எல்லாமே கெடைச்சிட்டுருந்தது இப்போ பாத்தீங்கன்னா அரிசி தா கெடைக்கது குதிரவாளியா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரிசிய விட ரேட்டு ஜாஸ்தியா இருக் கு முன்னாடி எல்ல நம காசே இல்ல ஃப்ரீயா கடைக்குங்க இப்ப அரிசிய விட எழுவது துரோ எம்பது ரூபாங்கற அர கிலோ கா கிலோங்கற இதெல்லாம் எப்டி அப்டே வெல கூடுனாலும் யாருங்க வாங்கி சாப்பிடுவாங்க
இப்ப இருக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்களா அதுவும் சுகர் இருக்கறவங்க ஒரு சில பேர் வாங்கி சாப்பறாங்க இன்னியு ஒரு சில பேரு டேஜஸ் எல்லாம் இருப்பாங்க இல்ல அவுங் இப்பெல்லா பின்ன வேற வழியே இல்லாம நார்மல் அரிசி ரேஷன்ல போற அரிசி சாப்பட்டு அவுங்க எதோ செஞ்சி சாப்பிட்டு இருந்து கிறாங்க இந்த ஒர்க்குக்கு போறவங்க ஆ இந்த மாரி இரு கிறவங்கதா கொஞ்ச ஹெல்த பாத்துட்டு இந்த மாரி நீங்க சொல்ற மாரி கம்பு குதரவாளி அவுங்க சுகருக்கு ஏத்த மாரி இது பண்ணிக்கறாங்க இல்லிங்களா
த்தங்களாச்சி அதுல இருந்து அடிபட்டு இருந்தாங்கன்னா அவுங்களுக்கே புரிஞ்சிருங்க ஐயோ நம்ம ஒடம்ப நம்ம தா பாத்த அத்துக்கணு நம்ள விட்ட நம்ம ஏனு நம்ம ஒடம்பு நம்ம சொல்றத மட்டுதா கேக்குங்க நம்ம என்ன சொன்னாலு அது கே அது நா அதுப்படி நடத்த பத்த வைக்குறது நம்மளோட கையில தா இருக்கு அது கரெக்ட்டா போனுமா போக கூடாத அந்த மாரி போறதல்லா நம கையில தா இருக்குதுங்க
ஆமாங்க
அப்டி இல்லையே எல்லாமே எது கிடைக்குதோ அத சாப்பறது என்ன கிடைக்க எந்த டைம் கிடைக்குதோ எல்லா சாப்பிணு ஃபுட்டுக்குன்னு ஒரு டைமே கிடையாது எப்போ பசிக்கிற அப்ப போய் ஒரு மேகி உண்டாக்கி சாப்பிறதுங்க
ஆமாங்க அதுவு அதெல்லா இப்பல்லா ரொம்பவே ரொம்ப ஜங்க்ஃபுட்ல பஸ்டு எடமோ இருக்கு உங்களுக்கு இல்லை இருக்கலா ஏன்னா வந்து அது டைமு சேவ் ஆகுது
ஃபுல்லா மெழுகு
ஆமாங்க
டைம் மணி ரம சகும் பின் அந்த டேஸ்ட்டு ஓகே ஆ ரெண்டே நிமிஷத்துல முடிந்துடு சாப்புட்டு படுத்துக்கலா அது எந்தெந்த டைமுக்கு பசிக்குதுன்னே சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு இருக்குங்க ஒரு ப்ராப்பராவே இருக் இருக்குதுங்க நம்ம சேரி எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம சாப்டுட்டுதா இருக்க குரோ
ஆமாங்க
பத்தாது இந்த கம்பு இதுக்கு பின்னாடியெல்லா அழஞ்சா வீட்ல இருந்தான்னா ஓகே பெரியவுங்க யாரா செஞ்சு தருவாங்க இப்டியா இருந்தா நம்ம அழஞ்சு அழஞ்சு ஆ மதி போது அப்புடின்னு சொல்லி நம்மளே வெச்சு வச்சிருவோ இதுந்து வேற இப்போ நம்ம ஆ இப்போ ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலுமே மேகி செஞ்சா ஒரு பத்து நிஷோ ஆகு போது பத்து நிமிஷோ பாப்பாங்ளா இல்ல அர மணிக்கு ஒரு பாபாங்ளா
பத்து நிமிஷத்து வேலதான் டக்குன்னு மூடியதாச்சுங்க
ஆனா அது யாருமே பின்னாடி யோசிக்கறது இல்ல ஐயோ இது ஃபுல்லா இத ஆகுமே அப்டின் சொல்லிட்டு அர மண் நேரோம் ஆனாலும் பரவால்ல அப்டின் சொல்லி யார் மே யோசிக்க மாட்டேங்கிறாங்க
ஆமாங்க இப்ப இருக்கிற கொழந்தைங்க எப்ப பாத்தாலும் அதுதான் இப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ்னா மேகி தான் வேணு இந்த மாரிதான் வேணு ஆமாங்க
ஜீ போண்டா அதெல்லா எப்பாச்சு ஒரு நாள் சாப்புடலாம் பஜ்ஜி போண்டா எல்லா சொல்ல இந்த ஃபிரைட் ரைஸு நூடுல்ஸு ஷவர்வர்மா பர்கரு பீஸா இதெல்லா தான் கொழந்தைகளுக்கும் புடிச்சிருக்கு அதான் கொழந்தைங்க ஈர்க்குதுங்க
ஆமாங்க அது அவங்களுக்கு ஏத்த டேஸ்ட்லயும் இருக்குது பிளஸ் பாத்தீங்கன்னா அவுங்க அது
நம்மளயு நம்ம கொற சொல்லக்கூடாது மொத்தமாவே யாரையும் கொற சொல்ல முடியாது நம்மளே எல்லாம் மாறிட்டு இருக்
ஆமாங்க கண்டிப்பா
அது என்ன பண்றது ஒரு ஒரு காலம் மாறந்தோரு அதுவும் மாறிட்டே தானங்க இருக்கும்
ஆமாங்க அது என்ன தெரியுங்களா நம்ம வந்துட்டு பசிக்து இப்ப யாரும் வந்து பசிக்கு வேண்டி
சாப்படுறது ஆ பசிக்க வேண்டி எல்லாரரும் தான் சாப்படுறாங்கல்ல பசி ருசிக்காக மட்டுந்தா சாப் சாப்புறாங்க இல்லாம ஒடம்ப பாத்துக்கணுட்டு அப்டி யெல்லா எதுவுமே யாருக்குமே ஒரு இது இல்லங்க ஏதாச்சு ஒன்னு சாப்புடணு வயிர வெறும் வயிர போடக்கூடாது இன்ஸ்டன்ட் முட்ட ஏதாச்சு சப்பாத்தி புரோட்டா அந்த மாரி ஏதாச்சு பாதி குக் பண்ணி வச்சுருந்தன்னா கடேல இருந்து வாங்கறது அதை சுட்டு சாப்புடுறது வேலை முடிஞ்சது
ஆம்மா
யாது அ அஜினாமோட்டோ அது இது அது கெட்டு போகாம இருக்கறக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒன்னுமே நமக்கு தெரியாது நம்ம சாப்றது முக்காவாசி என்னா ஜங்க் ஃபுட்டு தாங்க நம்ம ஒடம்புக்கு ஏத்தாது ஏத்துக்காது அத தான் இருக்குங்க
ஆமாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறவங்கலாம் வந்துட்டு பசி காக சாப்புடாம ருசி
ருசிக்காக அப்ப அது சரிதாங்க பசிக்க நம்ம பாத்தோம் ருசிக்கு மட்டுந்தானேங்க ருசி இருந்தா சாப்பிட முடியும் நம் அவுங்க நெனச்சிட்டு இருக்காங்க பழய காலத்து எல்லாமே ருசி இருக்காது அப்டின்னு அவுங்க நெனச்சுகிட்டு இருக்கறாங்க
ஆமாங்க
ம்
ஆனா வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கனாலே வந்துட்டு அந்த ஹெ்த் ஃபுட் சாப் வங்கல்லாம் இப்ப வரைக்குமே எங்க வீட்டு பக்கத்தாடி இருந்துட்டேதா இருக்காங்க ஒரு பாட்டி இருக்காங்க
புரிஞ்சுது புரிஞ்சதுங்க
ஆமா ஆனா வந்துட்டு இப்போ இப்ப என்ன தெரியுமா கோ ரொம்ப சின்ன வயசுலயே எல்லாருமே இதா ஆயிடுறாங்க இல்லங்
புரிஞ்சுது புரிஞ்சுதுங்க ஆமா ங்க ஆமாங்க
அதாங்க எல்லாமே ஃபுட் டைட்ல கரெக்டா இருக்கணும் இல்லங்களா எதுல டயட் நம்ம மிஸ் ஆனாலும் ஃபுட் டயட் கரெக்டா இருக்கணும்
ஆமாங்க அது சொன்னீங்களே கரெக் ட்டுங்க எல்லாத்துலேயுமே ஒ ஏன்னா இப்போ நம்ம வயசு உள்ள காலத்துல நம்ம ஒடம்பு பாத்துட்டா பின்னாடி அதுவே ஒடம்பு நம்மள நல்லா பாத்துக்குங்க கரெக்டான டைம்ல கரெக்டான ஃபுட் எடு வந்து கரெக்டாக இருந்தோனா கரெக்டாக போயிடுங்க அப்டி இல்லன்னா பின்னாடி வர வளைவு இல்லனா நம்மள சந்தி க்க இது ரெடியா இருக்கணுங்க நமக்கு தெரிஞ்சிட்டுதா சாப் ப்பறோ அது என்ன இருந்தாலும் தெரியாத வரதா போகுதுனு சொல்லிட்டு அப்றோ பிண்ணும் சாப்டாம இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல சாபிட்டும் பிரயோஜனம் இல்லங்க அது நமக்கு தகுந்த மாரி மாத்திக்க வேண்டியது தாங்க வேற என்ன பண்றதுங்
கண்டிப்பா இப்ப எல்லா என்ன பண்றாங்கன்னா ஜிம்முன்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா போறதும் கூட எனக்கு பிரச்சன இல் அங்க ஒடம்பு குறைக்கிறதுக்கு வேண்டிதா போறாங் க இல்லைங்களா ஆனா வந்துட்டு ஆமாங்க அந்த புரோட்டீன்ல வந்துட்டு
பு்ரோட்டீனுக்கெல்லாம் முட்ட சாப்ட்டா போதுங்க புரோட்டினுக்கு சிக்கன் மட்டன் நல்லா சாப் அதுக்கு பதிலா இந்த புரோட்டீன் பவுடர்னு ஒன்னு விக் க்கிறாங்க அது வாங்கி மூவாயிரம் நாலாயிரம் சாப்டபடுறானுங்க அதுல வாங்கி நெறைய பேர் இது ப இறந்துடுறாங்க
ஆமாங்க அதுல என்னென்னமோ கலக்குறாங்
ஆமாங்க புரோட் டின்னுக்காக ஏதாச்சும் சிலப்போ முட்டையோட இதெல்லாம் கலப்பாங்க அவன் எப்பவுமே கெட்டு போகாமல் இருக்கிற எப்டி இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா ஒன்னுலருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் அவன் ஓட்ட தான் பாப் பான் அது வரைக்கும் நம்ம கெட்டு போகாம இருக்கறக்கு அதுல என்னல்லாம் ஊத்திருப்பான் செஞ்சிருப்பான் நமக்கு எதுவுமே தெரியாதுங்க
கண்டிப்பாங்க
இதெல்லாம் நம்ம பாத்துட்டு தான் செய்யணும் சாப்டணும் அந்த மாரிலாம் நெறைய இருக்குதுங்க
ஆமாங்க இப்ப வந்து நீங்க சுகரவே எடுத்துட்டீங்ன்னு வச்சுக்கங்களே அதுல இப்ப யாருமே கரும்புல இருந் து எதுவுமே எடுக்கறது இல்லையாச்சு கரும்பு வளர்க்க ஒரு வருஷம் ஆகும் உங்களுக்கு
ஆமா இப்போ கரும்பு சக்கரைன்னு வர்ற டு எல்லா கடையிலுமே பதினஞ்சு கிலோ எம்பது கிலோ பல ஆயிரக்கணக்கு கிலோ இருக்குது எங்கிருந்து வந்ததும் தெரியாது அது ஒரு சீசன்ல மட்டும்தான் கரும்பு வர செய்யும் இதெல்லாம் சொல்லிட்டு ஒன்னும் இல்லையிங் பரவாயில்ல நீங்களே நல்லா சாப்பிடுங்க
சேரிங்க நீங்களும் கரெக்ட்டா இருங்க
சேரிங்க தேங்க்யூ ஸோமச்ங்க ஓகேங்க ஓகேங்க